நல்லாருக்கிங்ளா
நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக்கே சாப்டிங்ளா
சாப்டேன் நீங்க சாப்டீங்களா
ம் சாப்ட்டாச்சி என்ன சாப் பாடு
எங்க வீட்டுல உருண்டை குழம்பு உங்க வீட்டுல
எங்க வீட்ல சிக்கன்
உம் நீங்க எப்படி உருண்டைக் குழம்பு செய்வீங்க
ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தோரம் பரப்பையும் பை கடலை பரப்பையும் சேர்த்து ஊற வச்சுட்டு மிக்சியில அரைச்சு மிக்சியில அரைக்கும் போது கொஞ்சோ இஞ்சி கொஞ்சோ பூண்டு ஒரு பட்டை மிளகா பெருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்ச வச்சுட்டு கொஞ்சோ கொற கொறப்பா அரைக்கணும் ரொம்ப நைசா அரைக் வைக்காம அரைச்சிட்டு இட்லி பானையில இட்லி அவிக்கிற மாதிரி அவிச்சு எடுக்கணும் எடுத்துட்டு புளி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டு புளி குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் போடுவோ அது மாரி வெந்தயம் போடாம பெரிஞ்ச ரகம் வெந் வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அஹ் அந்த குழம்ப புளி குழம்பு மாதிரி கரைச்சி வச்சுட்டு வெந்து உருண்டைய எடுத்து குழம்புல போட்டுணும் அதுதான் உருண்டை குழம்பு
நீங்க நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம அதுல போடுவீங்க
ஒரு துண்டு இஞ்சி பருப்பு வந்து வாயு அப்படிங்கிறதுனால ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பல்லு பூண்டும் போட்டா நல்லது கருவேப்புல சேர்த்தா நல்ல வாசமா இருக்கும்
நான் வெந்தயம் ஆஹ் பெருஞ்சீரகம் வெங்காயம் தக்காளி போட்டுதான் தளிப்பேன் அதான் இன்னைக்கு நல்லால்ல போல இருக்கு குழம்பு
வெந்தயம் போடக் கூடாது பெருஞ்சிரகம் வெங்காயம் கருவேப்புல போட்டு தாளிக்கலாம்
ஆனா காரம் அதிகமா போட்டுட்டேன் நானு அதான் நல்லா இல்ல
வெயில்ல காரோ அதிகமா சேர்த்துக்க கூடாது
நான் எப்படி செய்வேன்னா காலையிலேயே பருப்பு தோரம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருவேன் தோரம் பருப்ப விட கடல பருப்பு இன்னோ கொஞ்சோ அதிகமா ஊறணோ ஊறுனதுக்கப்புறோ எடுத்துட்டு மிக்சி ஜாரில் ஓட்டிட்டு பெருஞ்சீரகம் போட்டு விட்டு அரைக்கணும் கொஞ்சம் கொற கொறப்பா அரைச்சிட்டு அதுல வெங்காயம் போடணும் வெங்காயம் ஆஹ் முருங்கை கீரை இருந்தா நான் போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் போட்டுட்டு அதுல உப்பு தேங்காய் துருவுனது இருந்தா அதுல போடுவ போட்டதுக்கு அப்புறம் உப்பு போடுவேன் மிளகாத்தூள் போடுவேன் காரத்துக்கு வெங்காயம் போடுவேன் அவ்வளோதான் போட்டுட்டு எல்லத்தையும் நல்லா பெசஞ்சி கையில சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு ஆ எண்ணெயில போட்டு போட்டு எடுப்பேன் எண்னையில போட்டு பொறிச்சி எடுப்பேன் குழம்பு வந்து கொஞ்சம் புளி கரைச்சிப்பேன் புளியும் புளி கரைச்சிட்டு அதுல மிளகாயத்தூளு மஞ்சள்த்தூளு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போடுவேன் அப்புறம் உப்பு போடுவேன் அதில் போட்டுட்டு தேங்காய் நறையா அரச்சு ஊத்துவே தேங்காவும் பெருஞ்சீரகமும் அரச்சு ஊத்துவ அரச்சு ஊத்தி குழம்பு எப்படி தாளிப்பேனா எண்ணெய ஊத்தி அதுல வெந்தயம் பெருஞ்சீரகம் வெங்காயம் தக்காளி நாலு தியும் நல்லா வதக்கி விடுவேன் வதக்கி விட்டுட்டு இந்த குழம்பு தூக்கி அதுல ஊத்துவாங்க ஊத்துனும்னா நல்லா கொதிக்கும் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்தந்த உருண்டைல்லாம் போடுவேன் உருண்டை எல்லாம் அரைவேக்காடுல எடுத்துடுவேன் எடுத்து அதுல போடுவேன் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்புல போட்டு இறக்கிடுவேன் இதான் எங்க வீட்டு உருண்ட குழம்பு
அப்படியா அப்படியும் வைக்கலா எண்ணெய்ல போட்டு பொறிச்சு வைக்கலாம் அதுக்கு பேரு வட குழம்புன்னு சொல்லுவாங்க இட்லி பானால வச்சு அவிச்சி எடுத்து வச்சா உருண்ட குழம்புன்னு சொல்லுவாங்க ஆவியில வெந்ததுதான் உடம்புக்கு நல்லது எண்ணெயில சாப்பிடுறதை விட ஆவில வெந்தது ரொம்ப நல்லது
நெக்ஸ்ட் டைம் நீங்க சொன்ன மாரி வெச்சு பாக்குற
ஆஹ் சரி
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ
இப்போ வேல இருக்கு வேல பாக்கணும் ஜாமான் இருக்கு வளக்கணும் துணி இருக்கு துவைக்கணும் நேத்தி துவைச்ச துணியே இன்னும் மடிக்கல மடிச்சு வைக்கணும் பாப்பாக்கு தல பின்னணும்
பாப்பா என்ன ஸ்கூலுக்கு போலையா
பாப்பாக்கு இன்னைக்கு சம்மர் ஹாலிடே விட்டுருக்காங்களே
சம்மர் ஹாலிடேக்கு எங்கயும் வெளியில போலையா
டூர் அரேஞ்ச் பண்றாங்க தெருவுல போலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம்
என்ன ஊருக்கு போறீங்க
கொடைக்கானல் அது மாதிரி சரௌண்டிங்கில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போகலான்னு சொல்லி பேசட்டுருக்காங்க அமௌண்ட் எவ்ளவுன்னு சொல்லி பேசல பஸ் எடுக்கலாம்னு சொல்லி இரு இருக்காங்க
ம் சேரி சேரி போயிட்டு வாங்க கொடைக் கானல விட ஊட்டி நல்ல கிளைமேட் டேக்கா ஊட்டி போறது ஆம்மா ஊட்டி போறதுன்னா போயிட்டு வாங்க அது வந்து நம்ம கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டீங்கன்னா ஊட்டி போங்க ஊட்டி இன்னும் போயிருக்க மாட்டீங்கதான அதனால ஊட்டி போங்க
ஆ சரி
இல்லைன்னா குற்றாலம் இந்த சரவுண்டிங் போலா திருப்பரப்பு அருவி கன்யாகுமரி இல்லைன்னா ஊட்டி போலா
என்ன பேசிருக்காங்கனு தெருவுல தெருவுல பேசிருக்காங்கனு தெரியல பஸ் பேசிருக்கேனு சொன்னாங்க அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லல பசங்கள கூட்டிட்டுதான் போகணும்
உங்க வீட்ல இருக்குற எல்லாருகிட்டயு பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா
ஹஸ்பண்ட் கிட்டன்னும் கேக்கல இச்சிக்குதான் பேசிருக்காங்க இனிமேதான் கேக்கணும்
சிக்கன் கொழம்பு மட்டும் வச்சீங்களா இல்ல வறுவலு சேத்து செஞ்சீங்களா
ஆ சிக்கன் கொழம்பு மட்டும்தான் வறுவல் செய்யல
ஏன் வறுவல் செய்ய வேண்டிதானே வறுவல் செஞ்சாதானே நல்லா இருக்கும்
மதியம் மட்டும் தான் அப்டிங்கறதுனால செய்யல
ஏன் நைட்டு் வச்சுக்க மாட்டீங்களா அந்த சிக்கனு
நைட்டு நாங்க வெளிய போறோம்
சம்மர் ஹாலிடேஸ்கு போறிங்ளா வெளில பாத்து பத்தரமா போயிட்டு வாங்க
வேளாங்கண்ணி போறோம் ஈவினிங்
சரி பாத்து பத்தரமா போயிட்டு வாங்க
ம் போய்ட்டு வறோம்
ம் நாங்க அடுத்த வாரந்தா வேளாங்கண்ணி பவ
அப்டியா
ஆமா நாங்க போயிட்டு ஒரு நாலு நாள் தங்கிட்டு வருவோ
வேளாங்கணிலயே ஸ்டே பண்ற மாரியா
ஆமா ஸ்டே பண்ணுவோ அங்கேயே சமைச்சு எல்லாம் சாப்டுவோ
ம் உம் ஆம்மா மீன் எல்லாம் சீப்பா கெடைக்கும் அங்க
ஆமா சமைச்சு சாப்ட்டு மொட்டை அடிச்சுட்டு மொட் படிச்சிட்டு வருவோம்
சம்மர்ல மொட்டை அடிக்கிறது நல்லதானே
ஆமா உங்க ஊர்ல வெயில்லாம் எப்புட்ருக்கு
வெயில் அதிகமா தான் இருக்கு தாங்க முடியல
இங்கயும் நல்ல வெயிலு தான் அடிக்குது சுத்தமா தாங்கவே முடியல அதனால சும்மா சும்மா போய் குளிச்சு குளிச்சுட்டு வரோம் வேற வழியே இல்ல
சாப்டுறதுக்கு கூலிங்கா ஏதாவது எடுப்பங்க சாப்டுறதுக்கு கூலிங்கா ஏதாவது சாப்டுங்க பாதாம் பிசின் அது மாரி எடுத்துக்கோங்க
கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஊர்ல மரம்லாம் நெறையா இருக்கா மரம்லா இருக்கா உங்க ஊர்ல
மரம் இருந்தாலும் காத்தடிக்கலயே
எங்க ஊர்லயும் நெறைய மரனா இருக்க ஆனா காத்தடிக்க மாட்டேங்குது
சுத்தமா வீட்டுக்குள்ளியே இருக்க முடியல
ஒடம்ப பாத்துக்குங்க கூலிங்கா சாப்புடுங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ம்வாட் ட்ருமிலன் சாப்புடுங்க
இன்ட கூலிங்கா எடுத்தாலுமே நமக்கு அவுட்ல வேர்க்கதாங்க செய்து
உள் ஆ உள் உறுப்புகள்ல்லாம் பாதிக்காம இருக்கணும் ந்த ஹீட் நாள அப்டின்னா நீங்க அதெல்லாம் சாப்ட்டுதான் ஆகணும்
கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம்
ட்ரை பண்ணாதீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க இளனி சாப் படுங்க பாதம்பிசி சின் சாப்டுங்க வெந்தயம் காலைல ஊற வச்சு சாப்புடுங்க கண்டிப்பா இதயெல்லாம் சாப்ட்டே ஆஹனும் இந்த வெயிலுக்கு வெள்ளேரிக்காஸ்
கண்டிப்பா ட்ரை பண்ற
ட்ரை பண்ணி பாக்குற லெமன் எனக்கு ஒத்துக்காது லமன் எனக்கு
என்ன காரணம்
வயர்ல புண்ணுருக்குறதுனால லமன் ஒத்துக்காது வாமிட் வந்துரும் ஆமா வாமிட் வந்துரும் எனக்கு அல்சர் மாதிரிருக்
அல்சரை நம்ப அப்டே வச்சுக்க கூடாது அல்சர சீக்கிரமா க்ளியர் பண்ணிட்ணும்
பாப்போம் அதனால நான் லெமன் சாப்ற மாட்டன் எனக்கு அலர்ஜி ஆயிடும் லெமன்
லெமன் நெறைய ஹெல்த் பெனிபிட்ஸ்லாருக்கு அதுல
கண்டிப்பா ட்ரை பண்ணி பாப்போம்
வயித்துலர்க்க புண்ண மொதல்ல கொணமாக்குங்க
புண்ணு சரியானதுக் அப்பறம் தான் லெமன்லா எடுத்துக்கணும்
சரிம்மா
உங்க பசங்கல்லாம் விளையாடிட்ருக்காங்களா
ஆமா என் பசங்க விளையாட்றாங்க
பெரிய பையன் என்னா பண்றான்
பையன் விளையாட போய்ட்டான் பாப்பா இப்ப குளிக்க போறாங்க தல சீவனும்
சரி சரி நைட்டு என்ன சாப்பாடு
நைட் நாங்க வேளாங்கண்ணி போறதுனால வீட்ல சாப்பாடு செய்யல
வெளியில போய் சாப்ட போறீங்ளா
ஆமா
உங்களுக்கு என்ன சாப்பாடு புடிக்கு
ஆயில் இல்லாம சாப்டா தா நல்லது
என்ன சாப்பாடு சாப்டுவீங்க நைட்டு
நைட் இட்லி எடுக்கறதா பெஸ்ட்டு ஆனா பசங்க வெரைட்டியா கேபாங்க
யார் யாருக்கு என்னன்னா சாப்பாடு
நா கெளம்புறே வேளாங்கண்ணி நா கெளம்போறே